ஹலோ
ஹலோ அ வணக்கங்க நல்லார்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கேங்க என்ன பண்றீங்க இல்ல இதுக்கு மேலதா சமைக்கனு இதுக்கு மேலதா சமைக் அங்க என்ன சமயல் ஆ காலைல ஆச்சு
என்னா சாப்டீங்க
வெஜிடபிள் ரைஸ்சு புதினா சட்னி செஞ்ச அது நீங்க காலேஜ் ஸ்டூடென்டுங்களா ம் ம் நா ஹவுஸ் வைஃப்
ஆ சரிங்க
ம்
சமயல்
இப்ப சட்னி ஆட்டி தோச செய்லா இல்ல இட்லி ஊத்தலா எதுன்னு பாத்துட்ருகே சரி ஒரு கா சரி அதுக்கப்புறம் ஒரு எயிட்டோ கிளாக் மேல செய்லா அப்டின்னு சொல்லிட்டு
ஆ சரிங்க
ம் நீங்க சமைப்பீங்களா அம்மா சமைப்பாங்களா
நானு சமைப்பே
ம்
அப்புறம் அ இப்பதா இங்கச் ஜாயின் பண்ணிருக்கா ஆல்ரெடி ஒரு காலேஜ் படிச்சா காலேஜ விட்டே நின்டுட்டு இப்ப மறுப்டியு சேந்துருக்கங்க
அ ஏ
போயிட்டு போயிட்டு வரமுல்ல தூரமா இருந்துச்சா
அ
அதனால் நின்டுட்டு அ ஹாஸ்டல்னா இன்னு அதிகமா வர்து
அம்
இல்ல காலேஜ் பஸ்ல தா போன அதனால இங்க பக்கத்துலயே சேந்துட்டங்க
ம் ஃபீஸ் ரிட்டன் பண்ட்டாங்ளா
ஃபீஸ் ரிட்டன் பண்ண மாட்டாங்க
அ அதா ஒரு நாள்ல அட்னன்ஸ் போய்ட்டா கூடோ அவ்ளதா ஃபீஸ் ரிட்டன் பண்ண மாட்டாங்க
அப்டி இல்லங்க ஒரு வருஷோ நா படிச்சிட்ட லாஸ் லாஸ்ட்ல மட் டே எக்ஸாம் மட்டு எழ்தன ஆண்ட் எகஸம் செகேண்ட் செம்ல
அ எய்தி முஸ்ட்டு இந்துருக்லால்ல அஞ்சி எக்ஸாம் மட்டு போ கஷ்டப்பட்டு போய் எழ்த் எழுதிட்றது
அது வந்து நா எடுக்கறதே இன்ஜினியரிங்ல எடுக்கறனால அத விட்டுட்ட தேவ் படாதுன்னு அதனால டிசி வாங்கிட்டு இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறங்க
அ செரி
அது படிச்சாலுமே பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தா போட்ருந்த அப் போ வந்து எக்ஸ்ட்ரா நா பிஜி படிச்சாதா அதுக்கு வேல்யூவாருக்கோ
ம்
இதே வந்து நா இங்க படிச் ச பிடெக் ஏஐடிஎஸ்னா ஒரு நாலு வருஷோ பட்ச்சா போது அது ஒரு ஒரு டிக் கிரி வேல்யூவா இருக்குன்னால இங்கயே போட்டிட்டேங்க அ அங்க வெயில் அடிக்குதா மழ பெய்தாங்க
வெயில் தான் ஜாஸ்தியாவ இருக்குது நேத்து கொஞ்சோ‌ தூறல் போட்டுச்சி இப்போ வெயிலாருக் கங்க
உங்களுக்கு மழ பெஞ்சா புடிக்குமா வெயில் பெஞ்சா புடிக்குமா
ரெண்டு ஈக்வலாருந்தா போது குளிர்க்காலோ வந்தா எங் க வீட்டாண்டுலா அதிகமா குளிர் ஜாஸ்தியாருக்கோ சொட்ரு இல்லாம இருக்க முடியாது் அ அப்போ அட வெயிலே இல்லாமக்குதே அப்டின் நெனைப் போ வெயில் வந்தா ஐயோ குளுருந்தா அவ்வே இப்ப இப்டின்னா அப்டி அப்டின்னா இப்டி மாத்தி மாத்தி ஒ இப்போ இப்பதா ஜாயின் பண்ணிருக்கீங்ளா இல்ல க்ளாஸ் ஸ்டார்ட்டாய்சா
இல்லங்க ஸ்டார்ட்டாயிச்சி
அ எப்டி இருக்கு
உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ல்லா புடிக்குங்க
எனக்கு மேக்ஸ் புடிக்கு
அ என் என்னா படிச்சிருக்கீங்க
நா பி எஸ் சி கம்
அ எந்த டிபார்ட்மெண்ட்
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ல இது எஸ் இந்த கார்ப்பரேட் செக்ரட்டரி அது இப்ப இல்ல இங்க
ஆ ஸ்டாடிஸ்டிக்ஸ் ஆ ஆ செரிங் ஒர்க் எதாவது போறீங்களா
ஆ போயிட்டுருக்கே
ஆ என்ன வேலங்க
இல்ல டெம்ப்ரரியா ஆஃபீஸ் ஸ்டாஃபா இருந்தே
ஆ சரிங்க
இங்க பசங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க
ஆ
ஓ ஆ காலைல டென் போயிட்டு ஈவி்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்துருவே
ஆ சேரிங்க அப்புறோ மதியோ சாப்ட்டாச்தா
ஆ மத்திய ஆயிச்சு சரி இன்னு வெஜிடபிள் ரைஸ் இருக்கு அது எறங்காது திருப்பி நைட்டுக்கு தோச செஞ்சாதா சாப்டுவாங்க அதனால சரி ஆனியன் தோச மாரி ஊத்திட்லா
ஹா செரிங்கனா
உஹம்
அப்புற ஏதா பேசுங்க
உங்களுக்கு என்னென்ன சமைக்க தெரியு
ஏ நா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே அவ்ளோளா சமைக் தெரியாதுங்க
இல்ல ஏதோ ஒன்னு சும்மா ட்ரை பண்ணுவாங்கல்ல இப்போ எல்லா நெறைய பேரு சேனல்லல பாத்தாவே அது அது இதுன்னு
தோச ஊத்தி தோச ஊத்தி அத கட் பண்ணி போட்டு முட்ட முட்ட அப்புற வெங்காய தக்காள எல்லா போட்டு கிண்டி சாப்டுவோ மசால எல்லா போட்டு
ம்
அது நல்லா ஸ்கு டேஸ்ட்டாவு இருக்கு மொறு மொறுன்னு
ஆ தோசயே நல்லா மொருன்னு ஊத்திருவீங்களா
ஆமாங்க
ம் செரி என்ன
சுடு தண்ணி வைக்க தெரியு
பெரிய ப்ராசஸ்தா
கு அந்த மாரி கிண்ட தெரியு
ஆ
அவ்வளளா சமைக்க மாட்டேங்க எப்பயாவது ரொம்ப பசிச்சா இந்த மாரி சாப் புனுன் தோணுச்சுன்னா நானே போய் செய்வே ஏதாவது
ம்
ஆ
ஆ எங்க பொண்ணு கூட இப்பதா மேகி செய்ய கத்துன்னுக்குறா அவ்ளோ அத்திரிக்காவு ஃபோர்த் இயர் போறா இப்பதா மேகி செய்ய சுடுதண்ணி வைக்க நோட் பண்ணிக்கிறே பெரிய ஒரு அளவு சமைப்பா அவ ஃபோன் பாத்தே சமைப்பா ஏதோ ஒண்ணு சாப் புர்ற மாரி சொல்லிச்சிருவோ
ஆ செரிங்க
ம் வீட்ல எத்தன பேரு
நானு அண்ணா அம்மா உங்க வீட்லங்க
ம் நானு எங் வீட்ல ரெண்டு பொண்ணு
அ செரிங்க அப்றோ உங்க டே ரொட்டின்லா எப்டி இருக்கு
காலையில எழுவோ சமைப்போ த்து மத் காலையில சமச்சிட்டு மதிய சம்ச்சிட்டு ரெடியாயி கெளம்புவோ திருப்பியு வந்து திருப்பியு சமைக்கிறது துணி தோய்க்கற்து
அ எத்தன் மணி பஸ் எத்தன் மணிக்கு தூங்குவீங்க
லெவன் லெவன் தேட்டிக்கு ஆய்ரு
அவ்ள நேரமா
ம்
அது காலையிலே எயிட் ஓ க்ளாக்குள்ள சமைக்கிணு மற்ப்டியு ரொட்டின்னு ஆரம்பிக்கு அதுக்கு சீக் கிரோ தூங்கலால்லங்க
எங்க அது தூக்கமே வருமாட் காலைல ஆ ஆறு மணிக்கு ஏந்த்ருவ
அதாங்க சமைக்கணுன்ல அப்றோ எல்லாம் பண்ணுல நைட்டு சீக்கிரோ தூங்கலால மேம்
ம் ட்ரை பண்றோ ஆனா அந்த டைமுக்கு ஏதாவ்து படம் பாத்துனு செல்ஃபோன் பாத்துனே இப்படியே போயற்து டைம்
ஆ அப்றோ மேம் புடிச்ச மூவி எல்லா
இப்பதா நூறு சாமி படம் பாத்தே நல்லா இருந்துது படம் சசிக்குமார் படன்ன எனக்கொஞ்சு புடிக்கு அ ஆ பா ந செகண் ஷோ போயிருந்தோ நல்லா இர்ந்துது செகண் ஷோவுக் போனா ஒரு பத்து பேரு கூட இல்ல தேட்டர்ல
ஆ
நீங்க என்ன படம் பாத்திருக்கீங்க
நா படோலா அவ்ளோ பாக் மாட்டேங்க
ம் ம் ஸ்ன் படம் பாக் கூடாதா
பாக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அவ்ளோ
ம்
ஏதாவ்து ரொம்ப நல்ல நல்ல ட்ரெண்டாச்சுன்னா அந்த படம் மட் ஆமாங்க
ம் நாங் படமெல்லா வந்தா நல்ல படனா பாத்துறுவோ தேட்டருக் போலேன்னா கூட அ டிவில போட்டு பாத் அ நெட்பிளிக்ஸு ம் அமேசான் அந் மாரி போட்டு பாத்துருவோ ம் எதா பொண்ணுக்கு அவுருக்கு படம் பாக்கற்துன்னா ரொம்ப புடிக்கு
அ
அ ஊருக் வந்துட்டாவே ஒரு நாலு படமாது பாத்துட் போவா ஃபோன்ல பண்ணி டிவில கனெக் பண்ணி பாத்துருவோ இப்ப சமச்சாச்சிங்ளா சம் அம்மா
ஆ சமச்சிட்டுருக்காங்க
ம் என்ன சமைக்கிறாங்க
பூரி சுட்றாங்க
ஆ நைட்டு ஆயில் ஐட்டம் ம் இல்ல இல்ல இதுக்கு மேல்தா போய் சமைக்க ஆரம்பிக்கணும் ஆ சரி இவர் எப்டியு லேட்டா வருவாரு அப்டின் பாத்துட்டு ச அப்பற சமைக்கலான் நென்ச்ச பாத்தா வந்துட்ட வந்துட்டாரு சரி இதுக்கு மேல சட் நாங்ளு அம்மா வீட்டுக்கு போயிட்ருந்தோ போயிட்டு இப்பதா வந்தோ சரி வந்துட்டு சமைக்கலா‌ அப்டின்
டைம் வந்ருச்சுங்க
சரிங்கன்
ஆ சரிக ஆ